காலை தோழி
ம் காலை வணக்கம்ங்க எப்டி இ
நல்லா இருக்கோ நிங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க காபி குடிச்சீங்களா
ஆ இப்போ தான் குடிச்சு கொண்டு இருக்கேன்
ஓ அப்டிங்களா சேரி சேரி சேரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐ மீன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்க
ந நான் தங்க தங்கவேல் தங்கம் மற்றும் வைரல் அது கந்த தங்கம் மற்றும் வைரல் அது
ஆமாம் மா
ம் பைரா ரார வாய் கேடுத்துக போரே
ஓ அப்டிங்ளா
ஆமா நீங்க
நான் ஹவுஸ் வைஃப்புங்க
அப்டியா செரி செரி செரி எங்த வேலை சுத்தி பேஸ்வா
என்ன டாப்பிக்கு மூவிஸ் எல்லாம் பாப்பீங்ளா நீங்க
உம் அதே தான் சொன்னா
என்னங்க
நறையாவே பாப்பே
நறையாவே பாப்பீங்களா நானும் நறையாவே பாப்பே ஆ எந்த ஆக்டர் பிடிக் உங்ளுக்கு
நமக்கு விஜய் உங்களுக்கு
எனக்கு சூர்யா அஜித் விஜய் புடிக்காதுன்னு இல்ல விஜய்யும் புடிக்கும் ஆம் எனக்கு விஜய் புடிக்காதுன்னு இல்ல விஜய்யும் புடிக்கும் பட்டு் வந்து ஆஹ எனக் புடிச்சது அவுங்க ரெண்டு பேரும் ரொம்ப புடிக்கும்
அவங்கள ரொம்ப பிடிக்கும்
ஆம்மாம்மா உங்க வாய்ஸ் கொஞ்சோ இதா இருக்குது எங்கிருந்தோ பேசுற மாரி இருக்குங்க
அப்டியா ஒரு நிம்ஷம் ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
அ இப்ப கேக்குது நல்லா
கேக்குதா
ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க
இவ்ளே நேரம் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருந்த
இல்ல இது வந்து ஆப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்காமா நா சாரி ஆப்ல ப்ராப்ளம் இல்ல அ இத்ல வாய்ஸ் நல்லா க்ளியரா கேக்காது அப்டிங்கிற மார சொன்னாங்க இதுல இல்ல நானு ட்ரை பண்ண அந்த மார வாய்ஸ் கேக்கல அ ஆமாங்
நீங்க எத்தன வர்ஷமா இது யூஸ் பண்றீங்க
என்னது
இந்த ஏப்பு
இல்ல இல்லைங்க இ இது பத்தி பேச வேண்டா நம்ம வாட்ஸ்அப்ல பேஸ்லாங்க அ வேற விஷ்யோ பேஸ்லாங்க அப்றோ அ என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்ட்டா
அ லேட்டஸ்ட்டா பாத்த மூவினா கருப்பு மூவி பாத்தே
ஓகே ஓகே நானு கருப்பு மூவி பாத்துட்டே அதுக்கப்பறோ பரிமளா அண் கோ பாத்தே
என்ன படோ
பரிமளா எண் கோ
ஓ நால்லாருக்கா
ஆ காமடியா இர்ந்துச்சு அப்பறோ ப்ளே ப்ளாஸ்ட்டு பாக்கோணுன் நெனச்ச அது பாக்க முடியில அப்றோ போன வாரோ மூவி ஆ நாங்க வீக்லியானா மூவி போய்ருவோ போன வாரோ போகல
ஆ
ஆ ஜ்வெல் எடுக்க வேண்டியதார்ந்துச்சா கொஞ்சோ அதனால கட கடையா போய்ட் டு வந்தோ அதுனால போக முடியில சாட்டடே, சண்டேஸ்ல வந்து வீட்லதா இருப்போ கொஞ்சோ அதுனால மேக்சிமம் மூவி போய்ருவோ
ம் நா லாஸ்ட்டா ப்ளாஸ்ட்டு ப்ளாஸ்ட் பாத்தே நல்லா இருந்ச்சி
கே சேரி சேரி அது எடுத்திருப்பான் நெனைக் கிறே எனக்கு தெரிஞ்சி எடுத்துருப்பாங்கன் நெனைக்கிற ஹ ம் ஆ ஆமாமா கண்டிப்பா இர்ந்துச்சின்னா போயிருவோ கண்டி ப்பா இந்த வா ஆ ஆ இந்த வாரோ ஒர்க் இருக்கு நெனக்கிறே ஒரு சண்டே வந்துட்டு ஒரு கெடா வெட்டுருக்குது அப் றோ சாட்டடேதா ஆமா ஜ்வல்லு உன்னு எடுத்து முடிக்கல ஜ்வல் எடுத்து போகோனு நீங்க என்ன வொர்க் பண்றேன் சொன்னீங்க எனக்கு க்ளியரா கேக்கல
இந்த தங்க நகைகள் செய்வாங்கல்ல நாங்க வைரம் நாங்கதா மேனி நாங்கதா மேனிஃபேக்சரர் நீங்க இன்னக்கி யூஸ் பண்ற கோல்ட் க கோல்டு நெக்லஸ்
ஓகே ஓகே எந்த ஊருங்க
இது நாங் கோயம்த்தூர்ல ஒர்க் பண்றே
கோயம்த்தூர்லயா
ஆமா
சேரி ஓகே ஓகேங் நானு கோயம்த்தூருதாங்க
அப்டியா சேர் ஓகே ஓகே
டு அப்போ உ உங்ககிட்ட வாங்னா ப எல்லா அந்த செய்கூலி சேதாரோ இல்லாம பண்ணி தருவீங்ளா ஸ்டெய்ட்டா வாங்னா
ம் செய்கூலி சேதாரோ இல் நா வந்து ஹோனர் கெடையாது இங்க நா ஒரு ஃபேக்ட்ரில வேல சேய்றே
ஹீல்ல நீங்க உங்க மூலையுமா வாங்னா கொஞ்சோ ஏதாவ்து ஆஃபர் பண்ணி குடுப்பாங்ளா அப்டின்னு கேட்டே
ஆ அந்த மாரி பண்லா ஆனா பாத்தீங்னா உங்களுக்கு மேக்சிமம் கிராமுக்கு வந்து ஸ் செய்கூலி சேதாரோ எல்லாமே சேத்தே பாத்தா கிராமுக்கு வந்து அறநூறு அறநூறுவாலருந்து எண்நூறுவா வரைக்கு போடுவாங்க போய்ட்டு நீங்க ஒரு பவுன் எடுத்தீங்னா
எனக்கு வந்து இப்போ என்னோடது தாலிக்கொடி இத ஆயிடுச்சு இப்டி விலகி இருக் க்கிற மாரே ஃபுல்லா இதாயிடுச்சு நா வந்து எயிட் இயர்த் ஆயிடுச்சு அது எனக்கு வந்து ஒய்ட் ஸ்டோன் வெச்ச மாரி நா வாங்கியிருந்தே இப்பதா அந்த கல்லுக்கு மதிப்பே இல்லேயே சோ வந்து எனக்கு அந்த மாரிதா எடுக்கோணு நாலு பவுன்ல வச்சிருக்கே இப்போ நா வந்துட்டு அந்த நாலு பவுன்ல வந்துட்டு போட்டுட்டு எனக்கு இப்ப எடுக்கோணு அப்டின் நெனைச்சிட்ருக் ஒயிட் ஸ்டோன் மாரே தந்த மொகப்பெருகு பருங்க அது வந்து ஒயிட் ஸ்டோன்ல வேண அ அது வந்து ஒயிட் ஸ்டோன்ல வேணும் அப்டின் சொல்லிட்டு ஜி ஆர் டி மட்டும்தா இந்த ஒயிட் ஸ்டோன்ருக்குது ஹாட்டு் வச்ச மற அ பூ வச்ச மற மத்ததெல்லா வைரோ மத்ததெல்லா மத்த கடைலல்லா அது வந்து அந்தக் கோட்டுல வந்து வைர வெக் வைர வச்சிதா இருக்குது அந்த ஒயிட் ஸ்டோனு ஜிஆர் டில மட்டுந்தா கோல்டுல வச்சு இருக்குது அ ஆ ஏடிக்கல்ல வச்சிருக்குது நா அந்த மாரிதா போட்ருந்தே ரவுண்டா போட்ருந்தே அந்த மொகப் இப்போ இப்ப வந்து எனக்கு ஒய்ட்லே வேணு ஆனா பூ வச்ச மாற வேணு அப்டின்னு சொன்னாப் அப்றோ எனக்கு இப்போ வந்து ஓ இது இது மேல இது என்னத் து இது டைமண் மேன ஒரு க்ரெஷ் ஆயிருச்சு செரி எடுக்லா அப்டின் சொல்லிட் டு போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல வந்துட்டு ஒரு சின்னது ரொம்ப கிரண்டா இல்ல மூணு சின்ன அது ம் டாட் டாட்டா வெச்சது ஒரு நாலு கல்லு அந்த மார் மூணு இது மூணு இது வந்து இந்த மொகப்புல வச்சு ஃபோர் நாலு பவுன் சொன்னாங்க நாலுப் பவுனு மொத்தமாவே சேத்து அப்டின்ட்டு பட் வந்து செய்கூலி சேதாரம் போட்டு வச்சு சொன்னாங்கப் பாருங்க ஒரு ரேட்டு ஐயோ எனக்கு அந்த இரு இருங்க ஆ இல்லைங்கை இருவது பர்சன்டேஜு மொத்தமா அந்த செயினோட ம்ச் ஆக்சுவலி செயினுக்கு வந்து செய்க்கூலி தேதாரோ ஒரு பண்ணு மத்த மக்கள் வல்லா ஒம்போது எட்டு பன்னெண்டு அந்த வரைக்கு கொண்டு வந்தாங்க நாங்க எங்க கம்மியா இருக்கு பாத்து எடுத்துக்கலா அப்டின்னு சொல்லி பிளான் பண்ண இவங்க வைரத்துக்கு வந்துட்டு அங்க செய் கூலி வந்து இருவது பர்சன்டேஜியாமா அந்த அதனால அந்த செயினுக்கு சேத்தி அந்த இருவது பர்சன்டேஜு தானம்மா அந்த வைரோ இருக்குறது வந்துட்டு எவ்ளவோ கம் ரொம்ப கம்மி அப்டின்னாங்க ஆக்சுலி எங்க வீட்டுக்காரு பக்கத்து கடையில அ அது லலிதால நினைக் க்கிரே லலிதால ஹாட்டு வச்சு மாரியே வைரோ பாத்தாங்க அது வந்து ஒருவ ஆனா என்னமோ இது வந்து அர ஆனுக்கு கம்மியாதா இருந்தது அந்த வைரோ நம்ம எதுக்கு அவ்ளோ காசு குடுக்கோனு ஃபைவ் லாக் சிக்ஸ்டி தெளசண் சம்திங் கேட்டாங்க எங் பட்ஜெட்டு அவ்ளோ இல்ல அ எங்களுக்கு நாங்க வங் கரெக்டா கையில ஒன் லாக் மட்டு வச்சிருக்கோ அந்த செயின் வந்து விசாரிச் டோ த்ரீ எயிட்டி போகுது நாலு பவுனு எங்க என்னோட செயின் நா கைல வச்சிட்ருக்கறது த்ரீ எயிட்டி போகுது த்ரீ எயிட்டி போகுது ஆ இவங் ஆ த்ரீ எயிட்டி போகுது ஒரு பவுண் ஒரு ஒரு ஒன் லேக் வந்து கைல வச்சிருக்கோ எனக்கு இப்ப கிரஷ் வந்துச்சு போன் மொத்தமாவே நாலு பௌன்னு அப்டின்னு சொல்லிட்டு அ கம்மி
த்தீங்கன்னா
உ உ என்ன கட
இது வந்து நாங்க ஃபேக்டரியா பண்றோ நாங்க ஓனர் பண்ணி உங்களுக்கு அ ஆர்டர் வேணுனா நீங்க செலவபுரோ
செல்வப்புறமா நா நீ ங்க தெரியலியே நீலாம்பூரு பரவாயில்ல நா நெறியா பேத்துக்கிட்ட சொல்லியிருக்கே இது ஒரு பிரச்சனையு வந்ததில்ல பேருதா சொல்லக் கூடாது அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க
சேரி ஓகே நீலாம்பூரா ஓகே ஓகே இல்ல நாங்க வந்து எப்டின்னா அ டைமண்ட் முக நீங்க சொல்றீங்கள மொகப்பு இதெல்லா அது எல்லாமே மொகப் அல இருந்து பேங்கல இருந்து தோடு ஸ்டெட்டு நெக்லஸு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராமுக்கு வந்து எங்க ஓனர் வாங்குறது இப்ப கட ஐட்டம் தா பண்ணுவாப்ல இப்ப ஜேவெள்ளேரி இருக்கு நாங்க குடுக்குறோ தெரியுங்களா அந்த அந்த அந்த மாதிரிதா நாங்க போய் குடுத்து அந்த மாதிரிதா பண்ணி குடுத்துக்கிட்டு இருப்போ ஒரு கடைக்குன்னு இப்ப இப்ப ஒரு கிராமக்கு பாத்தா அறநூறுல இருந்து எழுநூறு
கடபேரு
ஆர் எஸ் எஸ் டைமண்ட்ஸ்
ஆர் எஸ் எஸ் டைமண்ட்ஸா சரி ஓகே செல்வபுரத்துல இருக்கா சேசேரி நா வந்து ஃபாட்டு நீங்க வாட்ஸப்ல எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுடுங்க
ஆ ஓகே
அ இது இது அந்த நேம் சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுடுங்க நா வர ட்ரை பண்றே சாட்டர்டே கம்மிங் சாட்டர்டே வர ட்ரை பண்றே எனக்கு நீங்க உங்க மூலையுமா ஏதாவது கொஞ்சோ கம்மி பண் வாங்கி குடுங்க எனக்கு புடிச்ச மார சேரி சேரி ஓனர் கிட் கிட்டே பேசுறே
ஓனர்ட்ட பேசிக்கலா பேசி அவுங்க நீங்க சொன்னம்னா அவுங்க நீங்க ஜுவல்லரில எடுக்கறத விட இது கொஞ்சோ நல்லாவே பண்ணி தருவாங்க உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நீங்களே கஸ்டமைஸ் டிசைன் பண்ற மாதிரி டிசைன் கூட நீங்க பண்ணி சொல்லிக்கலா
அது எவ்ளோ நாளா ஆகு எனக்கு கொஞ்சோ ஒரு கொஞ்சோ எமெர்ஜென் க்கே வேணு ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாரிக்குள்ள கிடைக்கு ஆ அப்றோ எவ்வளோ நாள் ஆகு மேக் சிமோ
இப்பநா இப்ப நீங்க ஒரு டிசைன் சொல்றீங்கன்னா அந்த டிசைன வந்து நாங்க வந்து கேடு போடணு கேடுனா இப்ப இப்ப நீங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ஒரு டிசைன் சொல்றீங்கன்னா
ஆ ஆ
அ அந்த பட்டர்ஃபார்மேட் டிசைன வந்து நாங்க கேடுல போட்டு கேட வந்து அப்டியே இதா மாத்ரோ கேஸ்ட்
அப்போ வந்து இந்த கை நீங்க நீருங்க இதெல்லா வந்துட்டு இதுல வந்து மிஷின்ல குடுத்து பண்றீங்க ஆக்சுலி நா அந்த அந்த இது வந்து ஃபுல்லண்ட் வந்து ஹேண்ட் மேடு அப்படின்னு சொன்னாங்க அதனால தா நாங்க இவ்ளோ பர்சன்டேஜ்
இது இல்ல நீங்க இப்ப நீங்க பாத்தது ஓபன் ஓபன் செட்டிங்கா குளோஸ் செட்டிங்கா
ஓபன் செட்டிங் க்ளோஸ் செட்டிங்னா எனக்கு புரியலயே
ஓபன் செட்டிங் க்ளோஸ் செட்டிங்னா இப்ப நீங்க பாத்த முக முகப்பு வந்து பின்னாடி வந்து ஓப்பன்ல இருந்ச்சுன்னா அது ஓபன் செட்டிங்
சரி பின்னாடியும் இருக்காது பின்னாடியும் இல்ல முன்னாடி மட்டு முன்னாடி மட்டு
இப்ப நீங்க பின்னாடி இது திருப்பி பாத்தீங்கன்னா பஸ முன்னாடி பாக்குறப்ப டைமண்ட் நல்லா தெரியு திருப்பி பாக்குறப்பேயு டைமண்ட் டைமண்டோட பேக் சைடு வந்து அந்த தெரியும்
தெரியாது இது தெரியாது
ட்டீங்க நாங்க பாக்கற க்ளோஸ் செட்டிங்தா இது ஹாண்ட்மேடுதா நா சொல்றது எப்படின்னா த எங் கம்யூட்டர்ல வந்து டிசைனிங் போடுவங்க நீங்க கேக்குற டிசைனிங் கம்யூட்டர்ல வரைவாங்க கம்ப்யூட்டர்ல வரஞ்ச அதுக்கப்பறோ நீங்க அதாவது கேஸ்டிங் ஊத்துனதுக்கப்பறோ அந்த ரெண்டு வேல மட்டும்தா கம்ப்யூட்டர்ல பண்ணுவாங்க மிஷின்ல மித்த எல்லா வேலையுமே ஹேண்ட்மேடுதா லாஸ்ட் இது வரைக்குமே ஹேண்ட் மேடுதா
ஓகே ஓகே ஓகே ஓகே சரி சரி புரியிது புரியிது
அவங்களு வந்து குடுக்குற டிசைனு நீ என்ன மாறி டிசைன் சொல்றீங்ளோ இந்த டிசைன் அவங்க பண்ணி ரெடி பண்றதுக்கு கொஞ்சோ ஒரு ஒரு வார ஆச்சு ஆகும்
ஓ ஓகே ஓகே ஒரு வாரன்னா அந்த மாறா கூட பரவாயில்லைங்க அவங்க ஒன் மந்த் டூ மந்த் ஆகும் அப்டின்னாங்களா வெதை எல்லா செய்றக்கு அந்த மாறா அதனால தாங்க
நீங்க வேணா உங்களுக்கு புடிச்ச மாறி டிசைன் எனக்கு அம்ச்சி வைங்க
ஆ சேரிங்க நா போட்டோ எடுத்திருக்கே நிறைய பக்கம் போட்டோ எடுத்திருக்கே
இப்ப பயங்கரமா போட்டோ வச்சிருப்பீங்க
ஆமாங்க எல்லா பக்கம் எனக்கு வந்து அது ஆக்சுவலி வாங்கி தரமாட்டே அப்படின்னுதா சொன்னாங்க ஆக்சுவலி எனக்கு கிரஷ் ஆயிடுச்சு அ அந்த ஒயிட் ஸ்டோன் மட்டு வச்சு வாய்ங்க்கலா இப்பதா ஸ்டோனுக்கு மதிப் இல்ல அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லா இந்த ஸ்டோனோடவே சேத்து நாங்க வாங்கும்போது என்னோட செயினு ஒரு எயிட் இயர்ஸ் மின்னாடி வாங்கும் போது ஏடி அந்த ஏடியோட சேத் இப்டிதா வெயிட் போட்டாங்க இப்ப அந்த ஏடியோட சேத் தே இப்போ எடுக்கும் போது அந்த ஏடிக்கு வெயிட் இல்ல இப்ப ஆக்சு வலி நகையே வாங்கும்போது அந்த கல்லுக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க இப்போ இப்ப நா வாங்குனதுதா நா சேத்தி வாங்குன்து
ம்
எய்ட் இயர்ஸ்க்கு பேக்கு இப்ப என்ன சொல்லுவாங்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நா சொல்லிட்டேன் எங்க வீட்ல நா மொத்தமா ஒரு நாலு பவுன் இருக்குது நானு அதோட சேத்தியே அந்த வைர கல்லோட சேத்தியே நாலு பவுன் எடுத்து க்கிறே அப்டின்னு சொன்ன
ம்
என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்டின்னு சொன்னே எடுத்துக்கோ அப்டின்னு தா சொன்னாங்க சேரி பாக்கலாங்க சாட்டர்டே கீது வரே பாக்கலாங்க
ஆ சேரி ஓகே நீங்க வரப்பப்பே எனக்கு கூப்டுங்க வேனா எ கம்பெனி ஆஃபீஸ் நம்பர் தரே ஏன்னா மேக்ஸ் அப்றோ நா நைன் தேர்டிக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபோன் உள்ள அலவுட் இல்ல நா வச் துட்டு பொய்யிருவே நா நா கம்பெனி ஆபீஸ் நம்பர் தர